ஆஹ்
ஆஹ் சொல்லுங்க ப்ரோ எப்டி எப்டி இருக்கீங்க தொழர் நல்ல இருக் ஆ ஆ நல்லா இரு அ நீங்க நீ நீங்க நாளு எப்டி போச்சு ஆஹ் சாப்ட்டாச்சு நீங்க சாப்பிட்டீங்களா
இப்பதான் ஸ்டார்ட் ஆகுதுனால பாப்போ எப்டி போகுதுன்றது தெரியாது ஆமா
என்ன சாப்பிட்டீங்க இன்னைக்கு என்ன ஸ்பெஷலு
இன்னைக்கு எதுன்னு இன்னும் ஸ்ட் ஆ இன்னும் எதுவும் பிரிப்பர் பண்ணல இது மேல்லதா எப்டியு லேட் ஆய்டு இல்ல வீட்ல வீட்ல செய்றா
ஓகே ஓகே ஓகே நல்லதுங்க அ ஓகே ஓகே அ நா இப் ப்பதா அ ஓர்க் முஷ்ட்டு இப்பதா வந்தே அப்டி ஆமாமாமா இல்ல முஷ்ட்ட முஷ்ட்டு தா வந்தே செரி அப்டியே ஒக்காந் ம் ஆமா எப்டி இன்னிக் இப்டே எனக்கு அ டே ஓரளவுக்கு நல்லாதா போய்ச்சு ச்ச் கொஞ்சோ நெறிய ஒர்க் நெறய வேல குத்துட்டாங்க ச்ச்
நைட்டு எத்தன மணிக் ஸ்டார்ட் ஆச்சு ஒர்க் க்கு
ப்ரோ ஒரு நை ஒன்பது மணி ஸ்டார்ட் ஆய்டும் ப்ரோ
ஓகே ஓகே முடிறது
முடியுது மார்னிங் ஆயிடும் ப்ரோ ஒரு அ ஆஹ் மானிங் ஆய்டும் ப் ரோ ஒரு ஆறு மணிக்குள்ள செக் போர்ட் பண்ணிணோ
சேச் சேரி
ஆமாம்
என்னோ என்ன ஃபுல் ஃபுல்லா அந்த டைமிங்ல்ல அ ஃபுல்லா அ ஒர்க் இருக்குமா இல்ல எப்
இல்லல்ல இல்ல ப்ரோ நா அந்த இல்ல குறிப்பிட்ட அவ்ரு த்த இந்த ஆ இந்த எடத்துல இந்த முஸ்டிங்களா ஆமா மின்னாடி ஆமா முன்னாடியே குத்துருவாங்க இதெல்லா முடிச்சிடணு நீங்க இந்த நேரத்துக்குள்ள அப்டின்னுவாங்க அந்த நேரத்துக்குல்ல நம்ம முடிச்சிர்னு அ அந்த நேரத்துக்குள்ள அது முடிச்சு வெச்சிருக்கணு இந்த டைம்க்கு அ இந்த ம் மணி கவர் அந்த மணிக்குள்ள சொல்லுவாங்க பாத்தீங்களா இந்த ஒரு ஆர் டு எட்டு ஆமாட்டு ஆமா டார்கெட் மாரி ஆமா ஆமா அது முடிச்சுண்ணு அந்த நேரத்துக்குள்ள முடிச்சோன நால் டாஸ்கு தான் வந்தது நால் டாஸ்க் க்கெல்லா ஒரு லாஸ்ட் டாஸ்க் மட்டு கொஞ்சோ தா
ரெஸ்டு இந்த பிட்வின் டைம்ல ரெஸ்ட் எடுத் க்கு கூட அலோடா
ஆ ப்ரோ நம்போ ஆமா ஆமா நம்போ நம்மோ முடிசுட்ட எடுத்துக்கலா ப்ரோ சீக்கிரமா கூட எடுத்துக்கலா நீங்க முடிஸ்டா கூட செக் அவுட் பண்ணிர்லா ஏன்னா நம்ம ஒர்க் முடிஞ்சிச்சு அவங்களுக்கு தேவ நம்ம ஒர்க்கு தா
செர்செரி இப்ப நடு
ஹலோ கேக்குதுங்களா ஹலோ ப்ரோ கேக்குதுங்கள
ஆ கேக்குதா ப்றோ அகே அத்த அம் போர் அடிகுதொ து டைம் பாஸ் ஆக மாடிது போர் அடிக்குதுன்ன என்ன கேம் விளாடுங்களா மூவிஸ் பாப்
ப்றோ நான் புத்தங்கள் கொஞ்சோ அதிகமா படிப்பே
செர்செரி
ஆமாம்மா கொஞ்சோ புத்தங்கள் நல்லா படிப்பே பெரியாது நம்ம படிப்பே பகுத்தறிவினா என்ன அப்டின்னு தெரிஞ்சுகது படிப்பே த அந்த மாரி படிப்பே ப்றோ விளையாட்டுன்னு பத்தேன்னா கேம் ஒரு பப்ஜி மாரி ஒன்னு இருக்கு இருக் ஆமாமா கேள்விப்பட்டு இருக்கீங்களா கேள்விப்பட்டு இருப்பீங்க நெனைக்கிறே
ஆஹ் பப்ஜி எல்லா கேள்வி பட்டிருக்கே பப்ஜி நானே விளையாடுவே
லாக்டவுன் முன்னா புரியிது கொஞ்சோ ஒரு நல்ல
ஆமா அது இருந்தால நல்ல உள்ள அந்த டைத்து குரண்டன்ல க்கு நல்லா ஒரு எனர்ஜி பூஸ்ட் ஆயிருச்சு
ஆமா பொழுதுபோக்கு நல்லா இருந்தது அவுங்களுக்கு அது இல்லன்னு பேச முடியாது ஆனா அந்த அதுக்குள்ள நம்போ பேசிக் லாம் செஞ்சிக்கலா அப்டியே ஆமா பக்கத்துல இருக்கிற மரி ஃபீலிங் ஆகும் இந்த வெள்ளா போது ப்ச் ஆமா ஆமா அதனாலா நல்லா ஆடிருக்கே அந்த கேம்ல எம் டூ ஃபோர் எல்லா கேள்விப்பட்டீன்னா
எம் டூ ஃபோர் அது கன்னு கன்னு பேர் சொல்
ஆமாமா கன்னு கன்னு பேரு எம் டூ ஃபோர் அது மாரி எல்லா அட்ச்சிருக்கீங்களா ஒரே
இல்ல ப்ரோ அந்த அளவுக்குலா இல்ல நம்ம சும்மா போவோ விளாடு வோ நமக்கு டைம் பாஸ் அதுவு எப்பயாவது போர் அடிச்சா கரண்ட்டு ரொம்ப பஃபர் ஆகுது இல்ல நெட்டு பஃபர் ஆகுது அப்படின்ற போவேன் விளாடுவேன் தவிர ரெகுலரால்லாம் விளையாடுரதுல்ல நம் ரெகுலரா உக்காந்தமோ மூவிஸோ ஏதோ ஒன்னு டைம்பாஸ் தேவைன்னா பாப்போம் அவ்ளோதான் மூவிஸ் எல்லாம் என்ன மாதிரி மூவிஸ் பாப்பீங்க
அப்புறம் இப்போ ரீசென்டா கருப்பு மூவி நல்லாருந்தது ஆர் ஜெ பாலாஜினு பாத்தீங்களா அதான் இருந்தது ஆமாமா ஆ வைப்ரேஷன் ஆமா ஒரு பப் டிப்ரேஷனாருந்தது படத் படத்துல போய் நா நேர்ல பாத்த ஒனே அந்த பா அந்த சாமி பாட்டுக்கு எல்லாரும் ஆடுனாங்க
ஆமாம்
நம்ம கல நம்ம கல கலாச்சாரத்த அப்டி கண்டீனியூ பண்ற மாறி இருந்தது பரவால ஆமாம் அது நல்லா இருந்தது
படோம் நல்லா வர்ல ஒரு ஃபோர் மந்த்சா எந்த ஒரு பெரிய படமும் பெருசா வர்ல
ஆமா ப்ரோ எதுமே அது மாறி வர்ல
சீரிஸ்ஸலா எதுவும் பாப்பீங்களா இங்லீஷ்ல
எதுமே வர்ல அது மாறி ஆஹ் சூர்யாக்கு கம்பேக்குனு கூட சொல்லா ப்ரோ அத
ஆமா ஆமா
ஆமா மாம்மா இத்தன நெறய படம் வந்தா ஜெய்பீம் பண்ணாரு ஆஹ் அதெல்லா நறைய பண்ணாரு எங் அவ்ருக் கே ஆ இந்த படோ வந்தோ னே நல்ல அவ்ருக்கு நல்ல இன்னு அந்த ரெஸ்பான்ஸ் அதிக்மாய்ர்ச்சி ஆமா
இது தவர்த்து அ வெப் சீரிஸல்லா எதா பாப்பீங்ளா மூவிஸ விட்டுட்டு வெப் சீரிஸு இந்த வேனிபேஸ் அனிமேஸல்லா பாப்பீங்ள அதா
அனிமேஸ் பாவோ அதுல ரொம்ப இன்ட்ரஸ்ட் இல்ல ப்ரோ இப்ப ரீசன்டா அது எருமச்சா ஆஹ் ஜணி இன்னை ஒரு சேனல்ல இருந்தாரு பத்தீங்ளா
ஆமா
யூடூபர்
ஆமா
அந்த ஜியா ஹாட் ஸ்டார் கூட அவ்ரு இப்ப பண்ணிருக்
ஓ அ அ அந்த வெப் சீரிஸு ஜீ
ஆ ஆமாம்மா ஆமா ஆமா ப்ரோ அது கொரிய ஆமா கொரியன் மாரி இருக்கு ஆ
செர் செரி
கொரியன் மாதிரியும் இருக்கு ஆனா நல்லா இருக்கு ப்ரோ
ஐ மீன் வெப் சீரீஸ் முதல்ல நான் கேட்கிறது இந்த இங்கிலீஷ் வெப் சீரியஸ் எதவாது பாப்பீங்களான்னு கேட்டேன் இங்கிலீஷ்
இங்கிலீஷ் ஆஹ் ப்ரோ அது மாதிரி பாக்குறதுக்கு ல அந்த வேற லாங்குவேஜ்ல பாத்துக்கோ ஆமா மா இன் ஆமா கொஞ்சோ படோ இப் இப்ப படங்கள்லா கொஞ்சம் நல்லா பாப்பே இந்தந்த சீன் எப்டி பண்ணாங்க செய்வாங்க அதெல்லா கொஞ்சோ ஆ வோ அதிகோ ஆமா ஆமா நீங்க அத போலயெல்லா பாத்துருக்கீங்க அந்த
நாம வந்து டைம் நம்ம வந்து வெளிய அதா எங்க ஐ டி ல ஒக்காந்துருக்கும்போது எல்லாரூ ஒக்காந்து நம்ம தமிழ் படோ பாத்தா அது வந்து கேப்பாங்க என்ன பண்ற என் என்னா சத் நம்ளுக்கு வந்து அது சொல்ல தெரியாது என்னா கத எப்படி நமக்கு கரெக்டா அதுக்காக நம்ம ஆனிவ பாப் ஓ எ அங்க வந்து பாப்புலர் எல்லாருமே ஐ டி ல வர்க் பண்றவங்க பஸ்ல போறப்ப கூட ஆனிவே தா பாத்துட்டு போவாங்க சோ அப்டி ஸ்டார்ட் பண்ணி தா உங்களாத பாத்துட்டிருக்கே
ஆஹ்ஹ் நல்லா இருக்கோ நீங்க சொல்றது பாத்த நானு ட்ரை பண்ணலானுங்கிறே இந்த கித்தாச்சி அது மாரி நல்லா இருக்குங்களா ஆஹ் நரட்டோ எயா பிரதர் பாப்பாரு பக்கத்துல இருந்து இன்னைக்கு கூட யாருக்கோ பெறந்த நாளுனு சிப் ஆ அவரு தொலைபேசில ஏதோ வச்சிருந்தாரு பாத்தே அந்த ப் அண்ண அந்ததா ப்ரத் பேசுறவங்க இருப்பாங்க பாத்தீங்ளா
ஆமா ஆ ஃபுல் ஃபுல் மட்டு ஃபுல் ம னுல்லா ஆல்கெமிஸ்ட்
ஆஹ் அவ்ளுக்கு இன்னைக்கி பொறந்த நாளுன்னு அப்டின்னு புகைப்பட எடுத் வெச்சிந்தாரு
செரி செ அதெல்லா பாப்புலர் எல்லாருமே பாப்பாங்க ஆஹ் சின்ன பசங்க லெந்து பெரியவங்க பார்டி இயர்ஸ்காரங்க கூட உக்காந்து பாக்குறஅளவுக்கு
ஆமா அதுக்கு முன்னாடி லாங் லாங்குவேஜ்ஜில தமிழ் இங்கிலீஷ்ல தா விட்டு இருந்தாங்கன்னு நெனைக்கிறே
நீ உங்களுக்கே தெரியு இங்கிலீஷ்ல பாக்குறது இங்கிலீஷ்ல பாத்தாதா கரெக் டா இருக்கு தமிழ்ல டப் பண்றப்போ ஆஹ் ஒரு ஹாலிவுட் படத்த பண்ணாங்க பாத்தீங்களா இந்த இது விஜய் சேதுபதியவச்சு ஃபன் பண்ணி வச்சிருந்தாங்க
ஆமா ஆமா ஆமா
சோ அ இதெல்லா அவரு பாக்குறப்போ நம்ம யோசிச்சா ஆஹ் இல்ல இந்த இது இது
ஸ்பைட்டர் மேனா
ஸ்ஃபைடர்மேன் இல்ல இந்த அயின் மேனு இந்த அந்த இதெல்லா இருக்கும்மில்ல அது அது பேரு என்ன ஆ அவேஜர்ஸ் அவேஜர்ஸ் சில ஒரு சீர் ஒரு சீர் வெப் சீசனா வந்து இது தமிழ்ல டப் பண்ணி ஃபன் பண்ணிவிட்டாங்க பாத் திங்களா அது நல்லா பாக்கும் போது எதெத அந்த இதுல அந்த லாங்குவேஜ்ல பாக்கணுமோ அதே அதே லாங்குவேஜ்ல பாக்கணும் ஒரிஜினல்ல அதாவது நம் மாத்தி தப் தமிழ் ஆள்லா பாக்றப்போ அது அங்க ஒரு து சொல்லுவா இங்க ஒருத்தான் அதுக்கு வேற மாரி சொ சொல்லுவா
ஆ ஆ அது ஒன்னு
ட்டு இல்ல அதுல ஒரு ஒரு ஒரு என்ன ஒரு பாட்காஸ்ட்ல தமிழ்காரங்க டப் பண்றாங்கள இங்கிலீஷ் படத்த அவங்களே சொல்லிருப்பா அங்க அவே என் இங்கிலீஷ்ல ஒரு காத ஒரு சினல் சீன் இருக்கு அத வந்து தமிழ்ல வேற ற மாரி சொல்லியிருப்பா
ஹ ஹ ஹ
நீங்க நெறய தமிழ் படம் பாத் தா அதை ஹாலிவூட் படத்த தமிழ்ல பாக்கும் போத் தெரியு ரொம்ப ஃபன்னா இருக்கு ஆனா இங்கிலீஷ்ல அது பாக்குறப் இப்போ அதுல இதே இருக்காது ரொம்ப சைலண்ட்டா அது இதாப் போகு பட் அன் தமிழ்ல பாக்குறப்பொ ரொம்ப ஃபன்னா இருக்கு
உம் அது உண்மதா ப்ரோ நீங்க சொல்றது ஆமாமா அந்தந்த மொழி படத்த அந்த மொழி பாத்தாதா நா உம்
பாபோலே அந்த டைம்ல அதெல்லா இங்கிலீஷ்லே ஒருஸ் ஒரு இதா போகும் பார் தமிழ்லொரு சிரிச்சிட்டே இருப்போ அளோக் பஃண்ணா இருக்கோ அதெல்லா பாக்லா அதல்லா ஒ சின்ன பசங்க பாக்குற அளவு கொஞ்சோ அத கிளியரா பண்ணிருப்பாங்க ஆனா படத்த வந்து ரொம்ப வந்து மொக்க பண்ணி வச்சிருப்பாங்கெ
ஆமா ஆமா அது மாரி தொப்போ இப்ப பிஃரண் நண்பர்குலே டைம் ஸ்பெண் பண்றது உண்டா தொலர் நிங்கெ
இ இல்ல ப்ரோ அவுங்கெ எல்லாரு வேலேருக்காங்கெ சில பேர் வெளிலெ தூங் தி பக்கத் அது வேறு யாரும் மீட் பண்றத்துகே முடிவுக்கெல்லா பாத்துக்கோங்க
ஆஹ் அவ்ளோ ஒர்க் பிஸியா இருக்கீங்ளாஹ் ஆஹ்ஹ
வர்க் பிஸ்சி இல்ல நம்முக் கூப்டெல்லெ யாரு வருமாட்டாங்க நானு ஒரு ரெண்டு மூணு பேர் வர் பாக்கிலா அப்படின் நம்போ சொல்வோ அங் தெ பெங்குளூர்ல இருக்கனு அவனு இந்த பக்கோ வரப்போ வாடா பாக்லான்னு எவ்ளு வந்தது குடவா இல்ல நம்ளுக் சொன்னதூ இல்ல கேட்டா நம்பேத் திடீர் நேர்லப் வவ் ரோம்ப நா போன வார் வந்தேன்ல நா போய் அவன மீட் பண்ண முடியல அப்டின்னுவா
ஆமா ஆமா கண்டிப்பா சில நண்பர்கள் அப்டிதா ஏன்னா நம்ம சொல்லிட்டோமேன்னு இர் எதோ ஒன்னு பேசுறது சுத்காக சொல்லுவாங்க நண்பர்க ஆமா அது நடைய நானு அனுவிச்சிருங்க ஒ தோழர் ஆமா ஆமா
நா நா உங்ளுக்கு ஒரு ஒரு ஒர்க் புக்கு இருக்கணு ஒரு ஓர் ஒர்க் ஒர்க் முடிச் நானே உங்ளுக் மெசேஜ் பண்ற நீங்க கொஞ்ஜா நீங்க அப் அப்போ நீங்க கால் பண்ணுக
சேர் ஓகே புரோ
ஓ சேர் சேர் தேங்